ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ ஹலோ ஆஹ் ஹலோ சொல்லுங்க கேக்குதா ஆஹ் சொல்லுங்க ப்ரோ ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் கேக்குதா ப்ரோ
ஹலோ ஆஹ் ஓகே ப்ரோ நான் டூரிஸ்ட் தா ப்ரோ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
ஆஹ் உங்க வாய்ஸ்தா கொஞ்சம் பிரேக் ஆகுது கொஞ்சம் நெட்வொர்க் கெடக்கிற எடத்துக்கு போயிடுங்கள
சா
ஓகேவா இப்ப சொல்ற ஆஹ் ஓகே ப்ரோ நான் டூரிஸ்ட் டு பேசுறன் ப்ரோ
ஆஹ் சரிங் ப்ரோ ஓகே மூணார சொல்லுங்க உம் அப்படியா பேமிலி கூடலா இல்லயா சேரி ஓகே சொல்லுங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீ ங்க
போய் ஆஹ் நல்லாதா இருந்துச்சு ப்ரண்ட்ஸ் கூட போனல போயிட்டு நல்லா ஜாலியா இருந்தோம் ஆஹ் ட்ரக்கிங்லாம் போனோம்
உம்
நல்லா நல்லா கடைக்கு சாப்ட போனோம் நாலு நாளு ப்ரோ
நால் நாளா ஓக் உம் ஓகே ஓகே
போனுடன்ன ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டோம் ஆஹ் டூரிஸ்ட்டு சுத்தி சுட்டி காட்டுவாங்க இல்ல அவங்களுக்கு புடிச்சிடும் போயிட்டு போயிட்டா அவங்கதா காட்டேஜ்லாம் புடிச்சி தந்து ரெஸ்டாரண்ட்லாம் சொன்னாங்க என்னா நல்லா கடையெல்லா அங் போய் சாப்ட்டோ அவுங்களே நெறிய எடத்துக்கு சஜ்ஜஷன் கூட பண்ணாங்க டூரிஸ்டு ப்ளஸ் ஹோட்ல் பேர் ஞாபக இல்ல ப்ரோ அங்க போயி பட்டுன்னு பேசுனதுதா டூரிஸ்ட் நேம் கூட தெர்ல அது போயி ரெண்டு வர்ஷோ ஆகுதுல்ல ரெண்டு வர்ஷோ ஆகுது போ பொய்யி ஞாபகொ இல்ல போயிட்டு அவுங்க சொன் தாங்க அங்கங்க அவுங்களே இது வேற வெச்சுந்தாங்க ஜீப் வேற கூடிட்டே போ வா பஸ்லந்து எறங்கிட்டோ எறங்கின உனே அவுங்களே பிக்கப் பண்ணிட்டாங்க பிக்கப் பண்ணிட்டு கொஞ்ச உள்ளதா இருஞ்ச்சு ரூம்ஸ்சு
ம்
ட்டாங்க ஆஹ் சாப்பாடு கூட அவுங்களுக் கூட செஞ்சு தருவாங்க இல்ல த்தி வெளிய கூட சாப்ட்டுக்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டேஸ் வந்து அவுங்களுக்கே செஞ்சு தர சொல்ட்டோ நல்லா கேர்ளா போட்டிலா நல்லா இருந்ஞ்ச்சு மீனு கடலக்கரை கறில்லா நல்லாருஞ்சு ஆமா ஆமா கடல் இல்ல இல்ல ஃபஸ்ட் டூடேஸ் வந்து அவுங்க சமைச்ச தந்தாங்கோ ஹோம்ல இருந்து அதுக்கப்புறந்தா கடையில போய் சாப்ட்டோ சாப்ட்டு அவுங்க வேலைய ஜீப்ல சு த்து கா ந்தாங்க நெறிய எடத்துல பொய் ஆமா ஏதோ ஒரு எடத்துக்கு போனாங்க போனோ அங்க வந்து யானை எல்லா காட்னாங்க ஆமா ஆமா சவாரி யானை சவாரிலா இருந் ச்சாங்க
அய்யோ நல்லா என்ஜாய் பண்ணி நீக யானை சவாரி போனீங்ளா போலியா என்னா ப்ரோ நீங்க ப்ச் யானையில உக்காந்து பாருங்க அப்டியா ஓகே ஓகே எல் அ உங்கள பட்ஜெட் எவ்ளோ எத்துட்டு போனிங்க
நாங்க ஒரு பர்தேக்கா ஒரு நாளிக்கி ரெண்டாயிர்பானு வெச்சிட்டோ எல்லாமு சேத்து ஒரு ஆள்க்குன்னா ஏழாய்ருபா ஏழாய்ரூவா வெச்சுட்டு ஆமா ஆமா து நல்லா யானு எப்ப பாத்தோமா அதுக்கப்ரோ அவ்ங்களே இது கூட்டிட்டு வந்தோ பார்க்லா இருந்துச்சு அங்க கூட பிளவர் பார்க்கலா நல்லா நல்ல பூலா இருந்துச்சு பாக்காததுல்லா ஆமா ஆமா இருக்கு அவங்க ஆமா அவங்களு ஒரு மேப் மாரி வெ இருக்காங்க சுத்திக்க காட்டு எடத்துக்கெல்லா லைன ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்டித்தா ஃபஸ்ட் வந்து ஒரு இது பேக் பேக்ட்ரி கூட்டிட்டு போனாங்க டீ பேக்டரினு நெனைக்கிற ஆமா டீ பேக்டரி அங்க கூட்டிட்டு போனாங்க அங்க போயிட்டு ஆஹ் இதெல்லா பண்ட்டு சுத்திட்டு பாத்துட்டு வெளியே வன்டோ அதுக்கப்றோ தா யானைய காட் னாங்க அது காட்டின அப்றோ பார்க்கு உம் ஆஹ் நல்லா இருந்துச்சு ப்ரோ அதெல்லா கிளீனா இருந்துச்சு பக்காவா டீ பேக்ட்ரி வேற நல்லா வாசன் ஆமா ஆமா சாக் இஞ்சி டி ஏதோ ஏதோ வெச்சு இருகாங்க டீ ல மசாலா டீ சாக்லெட்டீலா சாம்பிள் வேற குடுத்தாங்க
சாம்பில்லு ஆமா செம்மையா இருக்கு ஆன அது நம்ம ஊர்ல எல்லா இங்க கெடைக்காதே
ஆமா ஆமா அங்கதா டீனாலே அதானே கேரளா மூணார் ஆஹ் ஆஹ் என்னா கிளைமேட் ப்ரோ நல்லா இருக்கு அப்டி மழியுத் பெய்யாது வெயிலு அடிக் க்காது மீடியமா அப்டியே நல்லா இருக்கு அந்த கிளைமெட்டே சொல்ல முடியாது போய் பாத்தாதா தெரியு ஆனா செம்மா பெரிய மல அது ஏர்றோ ஏர்றோ ஏறிட்டேருக் உம் பஸ்ஸுருந்து எப்போ போன்னுருந்ச்சு நெறய பேருக்கு வந்து தல சுத்து அப்டி போனா
இல்ல அது சேரி சேரி
சுத்தோ செரி அங்க இருந்து பாத்துட்டோ உம் ஆஹ் பண்ணாங்க ப்ரோ ரெண்டு மூணு பே பேரு பண்ணிட்டு ஆஹ் அவ்ங்க பண்றது பாத் வேற ஒருத்தவங்களுக்கு இத ஆகும் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் உஹம் ஆமா ப்ரோ ஆஹ் அங்கிருந்து யானையை பார்த்தோம்மா அதுக்கப்புறம் இது இதுக்கு போனோம் உம் பிளவர்ஸ் பாக்க பார்க் கூட்டிட்டு போனாங்கங்க எதோ எதோ நல்லா நல்லா பூலா இருந்துச்சுங்க பாகத பூலாம் நிறைய இருந்துச்ச பெ பெருசு பெருசா ப்ரூட்ஸ் கூட இருந்துச்சு உம் ஆமா ஆமா ஆமா ஆமா அங்க உள்ள கூட ஒரு சின்தா எதுல ஸ்டோர் மாதிரி கடை அங்க போ போய் பார்த்தா அங்கெல்லாம் ந இருக்கல்ல ஓயினு அதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு சாக்லேட்ஸு தேட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ஏலக்காய் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் அங்க அங்க எது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் பண்ணிட்டு வீட்டுல எடுத்துட்டு போயிட்டோம்
அஹ் வீட்டுல எத்துட்டு போனாதா நல்லாது இல்லைன்னா கேட்பாங்க எது போனீங்க எதுவுமே எத்துட்டு வரலையே அம்மா கேட்பாங்க அவங்களுக்கு எத்துட்டு போணும்
அப்புறம் போயிட்டு வ இருந்தோம் டேம் ந்துச்சு டேம் பக்கத்திலேயே போட்டிங் அங்கேயே செம்ம பெரிய டேம் அது அந்த நதி ஆஹ் போட்டிங் போணும் போணும் நல்லா பெருசு எத்தனையோ அடி ஆளும் அது வேற நல்லா பெரிய நதி சரி போநோ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் பேடிலிங்காத பண்ண பௌர் பௌர் பெருசா போட்டோம் போயிட்டோம் அதான் நல்லா இருக்கும் அதுல போனதா நல்லா இருக்கும் வேற இதுல பண்ண ஜாயா இருக்காது வேஸ்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் பெடிலிக்கும்
எல்லாமே பாத்தீங்களா
பாக்கல ப்ரோ மீன் மேல வரல குட்டி குட்டி மீன் வந்துச்சு பெரிய மீன் எலாம் வரல அங்கே உம் ஆமா அந்த இது சு சுத்திட்டோமா அப்படியே சுத்தணும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆஹ் ஒ ஒருத்தருக்கு இரநூறு ரூபா ஹப்ன்ருக்கு அங்க நல்லா சுத்தணும் ஆமா அங்க நல்லா சுத்தணும் உம்
இங்க நானூரூபா முன்னூறு ரூபா வாங்குறாங்க சென்னைல
ஆமா ப்ரோ இங்க அதிகமாதா இருக்கு சேரி அங்கிருந்து பாத்துட்டோமா அப்டியே நெக்ஸ்ட் இடத்துக்கு போனா ஃபுட் ஸ்ட்ரீட் மாரியாங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டு ஆ அங்க இது ஃபேமஸ் சரக்குலா அதெல்லா விக்கிறாங்க எங்கயோ பாத்துட்டு நேந்திர சிப்ஸ் அது நல்லா இருக்குல்ல அங்க ஓ அது நல்லா இருக்கு அதெல்லா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அ அதுக்கப்பறோ பஜ் ஜி இதுல போடுவாங்க வாழைக்கால வாழைக்கானா பச்சையா இருக்கு அது இல்ல இதா இருக்கும் ஃப்ரூட் மாரியே இருக்கு பாழம் மாரியே அந்த வாழக்கால பஜ்ஜி போட்டு தருவாங்க அதெல்லா நல்லா இருக்கும் இதெல்லா சாப்ட்டுக்கிட்டு ஆ அது பேரு எதோ வரும் பேர் தெரில எனக்கு
இல்ல இல்ல சாப்பிடும் போது இனிப்பாந்துச்சு
இனிப்பா இருந்துச்சு உம் அது பேர் ஏதோ இனி ப்புல எது வரும் ம் ஞாபக இல்ல பேரு அது கூட ஏ அங்கேந்து சாப்ட்டுட்டு நடுவுல போயிட்டோம் போறோ போறோ போயிட்டே இருக்கோ மல ஏறுது ரோடு வேற சின்னதா ச்சி ஜீப் போனாதா கரெக்டா போகு பெரிய வண்டி லா போகாது அதுக்கப்பறோ ஒரு இடத்துல சின்ன கடைல எ து விக்குனாங்க மாங்கால்லா தண்ணியில போட்டு விப்பாங்க பாத்தீங்களா ஊர வச்சு மாங்கா அதுக்கப்பறம் என்னா ஜாடில விப்பாங்களே
இல்லல்ல இப்ப நா கேள்விப்பட்டது இ கேள்விப்பட்ருக்கே ஆனா பாத்ததில்ல
அதெல்லா இருந்துச் சி அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சி டேஸ்ட்டா
ஆனா அங்க எல்லாம கார தா சாப்பிடுவாங்க நெறைய ம்
அதுக்கப்றோ வன்ட்டோ வீட்டுக்கு வந்துட்டு நைட் நைட்டு கூட அங்கதா சாப்பாடு சாப்ட்டுட்டு தூங்கிட்டோ மறுபடியு மறுநாள் கால்ல போனோ ஆ அங்க போனா பார்க் கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கேயு பார்க் பக்கத்துலயே நதி போட்டிங் அங்க கூட இருந்துச்சு ஆமா அங்க போயி ட்டு சுத்துனோ சு த்திட்டு நல்லா பாத்தோ, ஆ பறவைலா நல்லா இருந்துச்சி அங்க
என்ன ஃபால்ஸ்கு அந்த மாரி எதுமே
ஆ அதுவு போனோ போனோ போனோ போனோ அது கூட ஆமா ஆமா அது போயிட்டோமா இருங்க ஒரு நிமிஷோ ஆ அது பாத்துட்டு நெக்ஸ்ட் எடத்துக்கு கூட்டிட்டு போனாங் க அங்கயு நல்லா சுத் துனோ நெக்ஸ்ட்னா இத பார்க் மாரிதா இருந்துச் சின்ன சின்னதா பார்க்கு ப்ளவர்ஸு எல்லா பாத்துட்டோ பாத்துட்டு நெக்ஸ்ட் களம்பிட்டோ அங்க இருந்து இந்த நாலு நாள் இவ்ளோதா சுத்துனோ, இன்னு சுத்துனோ சொன்னா டைம் பத்தாது அந்தனால ஆ வரும்போது கொடைக்கானல் இருக்குல்ல அது ஸ்ல ஏதோ ஃபால்ஸ் இருக்குணு சொல்றாங்க, அங்க போனோ டைம்மே ஆயிடுச்சி அஞ் சு மணிக்கு க்ளோஸ் ஆகுது நாங்க நாலு மணிக்குதா அங்க போய் எறங்குனோ சீக்கிரோ சீக்கிரோ ஓடி ஓடி போய் போய் உள்ள நறைய அதுவே ந ரொம்ப தூரம் நடந்து போனோ, நடந்து போனா அப்போவே டைமு ஃபோர் நாலு நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு அதுக்கே டைம் போயிடுச்சுன்னு சீக்கிரம் பத்து நிமிஷம்தா குளிச்சோ, அங்கிருந்து செக்யூரிட்டி வந்து தொட்டுட்டாங்க போகனுன்னு ஆனா தண்ணி நல்லா தண்ணி நல்லா இருந்துச்சு தண்ணில்லா இன்னிக்கி என்னா பக்காவா இருந்துச்சு அதுக்கப்பறோ அங்கிருந்து குளிச்சிட்டோ குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோ வரும்போது நல்லா ஹோட்டல்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு பாத்துட்டு பாத்துட்டு வந்தோம் அஹ் டிராவல் பண்ணும்போது விண்டோல உட்காந்து பாக்குறது இது நல்லா இருக்
ஆமா எறங்க எறங்கும்போது நல்லா இருக்கும் இன்னும் பயமா நைட் நைட் டைம்
காலையிலே இருங்கணு நைட்ல இருங்கன்னா ஒண்ணமே தெரியாது ஆஹ் போகும்போது கொஞ்சோ இருட்டிடுச்சு அவ்வளோ பார்க்கல வரும்போதுதான் பா ரொம்ப பெருசு
ஆஹ் ஓகே
அதுக்கப்பறோ அப்டியே வீட்டுக்கு வந்துட்டோ ப்ரோ
உம்
ஆஹ் அவ்ளவுதான் ப்ரோ
செரி ஓகே ப்ரோ